ஹலோ நான் பேசுறது கேட்குதா
ஆஹ் கேக்குது சொல்லுங்க
ஓகே இப்ப நம்ம வந்து எக்ஸ்சசைஸ் பத்தி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் கேக்கிறோம் நீ எக்சைஸ் ரெகுலரா பண்ணுவியா என்னென்ன எல்லாம் புதுசா ட்ரை பண்ணும் போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற இல்ல மார்னிங் அலாரம் அடிக்கிறது எழுந்துருப்பியா பெட்ல இருந்து மூவ்மெண்ட்டே வராது அந்த மாரி ஏதாவது இருக்கா அதுவும் நம்ம இன்ஜினியரிங் ஸ்டுடென்ட் எக்சைட்ய எக்சசைஸ் ஹாபிட்ட மெயின்டைன் பண்றது ரொம்ப பாசிபிளா இருக்கான்னு ஒரு டவுட் வருது உனக்கு எப்பிடி பீல் ஆகுது
ஆமாம் நான் கூட சேம் ஸ்ட்ரகுள் தான் ஃபேஸ் பண்றேன். இன்ஷியல்லி ரொம்ப டஃபாக இருந்துச்சு பட் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன் நவ் ஹேபிட்டே மாறி போச்சு ஆக்சுவலி இன்ஜினியரிங் லைஃப்ல எக்ஸசைஸ் ரொம்ப நெசசரி கிளாஸ் ஆஸ் எம் என்ஸ் எக்ஸாம் பிரஷர்ஸ்னா மைண்ட் ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ்சா இருக்கும்
டாடி கால் பண்றாங்க என்னன்னு கேளுங்கம்மா
எக்சைஸ் பண்ணும்போது தா ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரிலீஸ் ஆகுது என்டோஃப என்டோர்ஃபன்ஸ் ரிலீஸ் ஆகு மூட் பெட்டரா வரு அந்த எக்சைஸ் பண்ணே அதனால கண்டினியூ பண்றே உங்குளுக் கென்ன ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் டைம் இல்லையா மோட்டிவேஷன் இல்லையா
ஹானஸ்டா போட்ட மார்னிங்ல வேக் அப் பண்ணும் போது ஆல்ரெடி லேட் ஆகு கிளாசுக்கு ரஸ் பண்றது ஓடுறது ஈவினிங்ல நம்ம போயிட்டு வரதே ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது. ரூம்ல படுத்துகிட்டே இருக்கணுனு தா இருக்கு இதுல நம்ம எக்சைஸ்க் டைம் எடுக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போக மணி ஒரு ப்ராப்ளம் தா ஹாஸ்டல்ல இருக்கே சோ மெஸ்ல சாப்பிட்டுட்டு ரிமைனிங் மணில ஜிம் ஃபீஸ் கட்ரதெல்லா ரொம்ப டஃப்பு ஃப்ரியா எக்சைஸ் பண்ணலானு சொல்லுவாங்க எக்ஸாக்டா என்ன பண்ணனும்னு தெரில அதுவே ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு
கொஞ்ச சவுண்டா பேசுறீங்களா
என்ன பண்ணாணுன்னு தெரில அதா கொஞ்ச கன்ஃபியூஷனா இருக்கு
பட்ஜெட் ப்ராப்ளம்க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுவ ஜிம் மாண்டேட்டரி இல்ல பாடி வெயிட் எக்ஸைஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான புஷ் அப்ஸ் ஸ்குவாட்ச்ஸ் லங்ஸ் பிளாங்க்ஸ் என்ன எக்யூப்மெண்ட்டு வேன் நா ஹாஸ்டல் ரூம்லயே பண்லா யூ டியூப்ல ஃப்ரீயா வீடியோஸ் கொட் கொடுக்காங்க பிகினர்ஸ் ஃப்ரம் ஸ்டாட்ல் ஸ்டாட்டா எக்ஸ்ப்ளய்ன் பண்ணுவாங்க ஸ்பேஸ்ஸால்சோ ரொம்ப வேண வேணா ஜஸ்ட் ஒரு யோகா மேட் சைஸ் ஸ்பேஸ் போது டைம் ப்ராப்ளம்க்கு சொல்லுவே டெய்லி ட்வண்ட்டி டு தேட்டி மினிட்ஸ் போது ஃபோன் யூஸ் பண்ணுவோ டெய்லி த்ரீ டூ ஃபோர் ஹார்ஸ் ஸ்க்ரீன் டைமிருக்கு அதனால தேட்டி மினிட்ஸ் கட் பண்ணிட்டு எக்சைஸ்க்கு யூஸ் பண்லா பாசிப்ளா இரு க்கு ஜஸ்ட் ப்ரையாரிட்டி ஷிஃப்ட் வேணு
அதுவு கரெக்ட்டாதா சொல்லுறடா ஸ்க்ரீன் டைம் பாத்தா ரொம்ப வேஸ்ட் பண்ணறோன்னு தெரியு அதவந்து ஒரு ஹேபிட்டா மாத்தி ஃப் போச் ஃபோன் யூஸ் பண்றது ஓகே ஃப்ரீயா எக்ஸைஸ் ட்ரை பண்வோணு வச்சுருக் ஆனா என்ன சீக்வன்ஸ்ல ஸ்டாட் பண்ணு ஏதா ஃபஸ்ட் பண்ணனு ரெஸ்ட் என்ன மாதிரி வேணு அதுதெரியாம கன்ஃப்யூஸ்டா ஃபீலாகுது ஓவர் திங்க் பண்ணிட்டு ஸ்டாட் பண்ணலானுருப்பே பிளஸ் ஒரு டவுட்டு எக்சைஸ் ஸ்டாட் பண்ணா டயட் ஆல்சோ சேஞ்ச் பண்ணனுமா ஹாஸ்டல்ல மெஸ் ஃபுட்ல ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் இல்லாம இருக்கு அவுத்தில சாப்ட்டு எக்சைஸ் பண்ணா யூஸ் இருக்குமா
டயட்டண் எக்ஸசைஸ் சேஞ்ச் பண்ணணுனில்ல ஸ்டாட்டிங்ல ஃபஸ்ட் எக்சைஸ் ஹேபிட் ஃபாம் பண்ணோ அது செட்டில் ஆனா மேல டயட் பத்தி யோசிக்லா சீக்வன்ஸ் சிம்புளாருக் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அப்பர் பாடி பண்ணோ டியூஸ்டே தேஸ்டே சாட்டே லோவர் பாடி பண்லா சண்டே ரெஸ்ட்டு அப்பர் பாடில புஷ்ஷப்ஸ் அண் ப்ளான் மெயினா வச்சுக்கோ லோவர் பாடில ஸ்குவாட்ஸ் அண் லங்க்ஸ் அவ்ளோதா பேசிக்கா பட் எஃபெக்ட்டிவாருக்கு டயட் விஷ்யோ சொல்நோனா மெஸ் ஃபுட் பர்ஃபெக்ட்டா இல்லாமயிருந்தாலு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்லாம் டெய்லியு சமையல் சம்ச்சு சாப்டு அவுட்சைட் பர்கர் பீஸா டெய்லி சாப்டாம வாட்டர் நறைய இம்பார்ட்டன் தர்ணு ஒரு நாளைக்கி ரெண்டு டூ மூணு லிட்டர் டெய்லி குடிக்ணு அது மட்டு சேஞ்ச் பண்லா டிஃப்ரெண் தெரியு
வாட்டர் மேட்டர் பத்தி சொன்னா ஹன்ஸ்டா க்ளாஸ்ல வாட்ட குடிக்வே மாட்டோ லேப்லருக்கும்போது லக்ச்சர்லாருக்கும்போது அவர்ஸ் பாஸாகாது வாட்டர் டிங்க் பண்ண ஈவ்னிங்ல தலவலியே வந்த்ரும் டயர்டா ஃபீலாகிரும் ரீசன் தெரியாமயிருப்பே டீ ஐ ட்ரேஷனாருக்க திங்க் பண்ணால அதுக் கூட ஒரு கான்ட்ரிபியூட்டராருக்கு எக்சைஸ்ல அவாய்ட் பண்வது பாடி ஆல்ரெடி டயர்டா ஃபீலாகுது அதுக்கு மேல எக்சைஸ் பண்ணா எனர்ஜி இல்லனு ஃபீலாகுது
ஹண்ட்ர பர்சன் கரெக்தா டீஹைட்ரேஷன் டைரெக்ட்லி எனர்ஜி லெவல் அஃபெக்ட் பண்ண பண்ணிட்டேருக்கு டயட் ஃபீலிங்ஸ் ஹெட்டெக் இந்த மாரி ப்ராப்ளம்லாம் வரும் எல்லா டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸும் ருக்கும் வாட்ட பாட்டர் கிளாஸ்கு கேரிப் பண்ணம்போது இன்பிட்வீன்ஸ் கொஞ்சோத் தண்ணி எத்துக்கோ அவ்ளோதா சிம்புள் ஹேபிட் சேஞ்ச் பண்ணோன்னா ஈவ்னிங் எனர்ஜி லெவல்ஸ் நோட்டிஸபள் இம்ப்ரூ ஆகும் எக்ஸைஸ் பண்ணா ஈஸ்யரா ஃபீல் ஆகு ஆக்சுவலி நா அத ட்ரைப் பண்ணே வாட்ர் பாட்டல் ஹேபிட்ஸ் ஸ்டாட் பண்ணே ஒரு வீக்கில டிஃபன்ஸ் தெரிஞ்சிது எக்சைஸ் டைம்ல கூட பஃபாமன்ஸ் பெட்டராருந்துச்சு ஸ்மால் சேஞ்சஸ் பிக் இம்பாக்ட்
ஓக்கேடா ஓக்கேடா வாட்ர் பாட்டல் ஹாபிட் ட்ரை பண்ணுவன் எக்ஸைஸ் பத்தி ஒருமோர் டவுட் இருக் கன்சிஸ்டன்சியா மெயின்டென் பண்றதுக்கு ரொம்ப டாஃப்பாருக்கு டாட் பண்ணுவே டூ வீக்ஸ் போன எக்ஸாம் வருயில்ல அசைமென்ட் எட்லைட் வரு ஸ்கிப் பண்ணிடுவே ஸ்கிப் பண்ணனா மேல கில் ஃபீலாகுது பட் ரிஸ்டாட் பண்ணவே ஃபீலாகுது அந்த கில்ட் ஃபீலிங் இட்ஸ் ஸ் டீமோடிங்காவேருக்கு எப்டி கன்சிஸ்டன்சி பிரேகாவாம மெயின்டென் பண்றது உங்களுக்கது எப்டி ஒர்கவுட் ஆகுது
அது உண்மையான ஸ்ட்ரகுள் தா நாகூட ஃபேஸ் பண்ணிருக்க கீப் பாய்ண்ட்ஸ் என்னத் தெரியுமா கன்சிஸ்டன்சி ப்ரேக்கானா கில்ட்டா ஃபீல் பண்ணாம ஜஸ்ட்டு ரீஸ்டாட் பண்ணணு ஒன் டே ஸ்கிபாயிடுச்சுனா ஆகிட்ச்சி லைஃப் ஓவர்னு ஃபீல் பண்ணா ம நெக்ஸ்ட்டு நார்மலா கண்டினியூப் பண்ணு மிஸ் பண்ண டேஸ் கவுண் பண்ணாமக் கம்ப்ளீட் பண்ணடே செலப்ரேட் பண்ணு மைண்ட் செட் ஷிஃப்டா இம்பாட் டெம்ட் செக்கெண் திங் வந்து ஓக்கவுட் பாட்னர்யிருந்தா ஈஸியராருக் க்கு ஃப்ரெண்டா ஒரு பஸ்சன் கன்வென்ஸ் பண்ணுவ டெய்லி வாக்குல்லன்னா க்ஸைஸ்க்கு அக்கௌண்டப்லி வரும் ஸ்கிப் பண்ணுவோம் ஸ்கிப் பண்ணும்போது ஃப்ரெண்ட்கு ஃபேஸ் ஆகணுனா ஆட்டோமேட்டிக்கலி பண்ணுவோம் அலோனா இருக்கும்போது ஸ்கிப் ஈஸியா இருக்கு பட் கமிட்மெண்ட் இந்த பர்சன்கு பண்ணிருக்கேன்னு ஸ்கிப் பண் னவே ஃபீல் ஆகாது
ஒர்கவுட் பாட்னர் ஐடியா சூப்பரா இருக்கு ஹாஸ்டல்ல ரூம்மேரி இருக்கு அவன கன்வன்ஸ் பண்ணுன் பாத்தா பட் அவன் ரொம்ப லேஸியா இருப்பான் கன்வன்ஸ் பண்ணுவதே ஒரு ஒர்கவுட் ஆகும் ஓகே சீரியஸா மெண்டல் மெண்டல் ஹெல்த பத்தி கொஞ்சோ பேசுவோ எக்ஸைஸ் மெண்டல் ஹெல்த்துக்கு ஹெல்பாகுதுனு சொல்வாங்க ஆனா எக்ஸாக்டா என்ன மாதிரி ஹெல்ப் ஆகுது இன்ஜினியரிங் லைப்ல ஆன்சிட்டி ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஃபீல் ஆகுது அதோட ப்ளேஸ்மண்ட் டென்ஷன் சி ஜி பி ஏ ப்ரஷர் பேமிலி அன்சர்ட்டைனிட்டி ஃபியூச்சர் பத்தினது அதெல்லா எக்சைஸ்ல மேனேஜ் பண்ணா ஹெல்ப் ஆகுமா
டெஃபெனெட்லி ஹெல்ப் ஆகு எக்சைஸ் பண்ணும்போது ப்ரைன்ல செரட்டின் அண்ட் டோபமைண்ட் ரிலீஸ் ஆகுது தீஸ் ஆர் ஹாப்பினஸ் கெமிக்கல்ஸ் ஆன்சிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கலா ரெடியூஸ் ஆகு ஒரு பேட் டேல எவ்ரிதிங் ராங்கா ஃபீல் ஆகும் போது டொண்டி மினிட்ஸ் வாக் வாக் போச்சுனா டிஃப்ரண்ட் ஃபீல் பண்ணுவோ மைண்ட் கிளியரா வருது ப்ராப்ளம் ஸ்மாலரா ஃபீல் ஆகு சொல்யூஷன் ஈஸியா தெரியு ப்ளேஸ் மன்ட் டென்ஷன்ஸ் எக்ஸாம் ப்ரெஷர் எல்லாத்தையு ஒரு சைடா வெச்சுட்டு ஜஸ்ட் மூமெண்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுவோனா டெம்ப்ரரிலீ லிலீஃப் கூட ரொம்ப வேல்யூவபுளா இருக்கு லாங் டேமா பண்ணுவோனா ஓவரால் அன்சிட்டி லெவல் ரெட்யூஸ் ஆகு ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணவு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ்சாகு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டா இருக்கும்மபோது அது ரொம்ப நெசசரி
அது கேக்கும்போதே பெட்டரா ஃபீல் ஆ்குது. எக்ஸர்சைஸ். ஜஸ்ட் ஃபிசிகல் அப்பியரன்ஸ்க்கு மாத்தரம்‌ இல்ல. மென்டல் வெல்பீயிங்க்கும் அது ரொம்ப இம்பான்டன்ட்னு சொல்லி எனக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சது. ஸ்லீப் பத்தி என்ன சொல்ற நான் லேட் நைட் ஃபோன் மூலம் பண் ஆ ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கு நம்ம ரீல்ஸ் பாத்துகிட்டே இருக்கோம். மார்னிங் எந்திருக்கும்போது அதுவே ஒரு டயர்டா இருக்கும். எக்சர்சைஸ் பண்ணோம்னா நமக்கு ஸ்லீப் பெட்டரா ஆயிடுமா?
ஆமா நம்ப எக்ஸசைஸ் அண்ட் ஸ்லீப் டைரக்ட்லி கனெக்ட்டா இருக்கு. ரெகுலரா எக்ஸர்சைஸ் பண்ணோன்னா நைட்ல டீப் ஸ்லீப் வருது. பாடி டயர்டாக இருக்கும், ப்ராப்பர் ரெஸ்ட்ட் எடுக்கு மார்னிங்ல ரீஃப்ரெஷ்ஷா எஞ்சுப்போ பட் லேட் நைட் ஃபோன் யூஸ் பண்ணுனா எக்ஸைர்ஸ் பெனிஃபிட்ஸை பார்ஷியலி கேன்சல் அவுட் ஆகுது. ப்ளூ லைட் ஐஸ்ஸ அஃபெக்ட் பண்ணுது. பிரெயின்ல அலர்ட் ஸ்டேட்ல வெச்சுக்கணு. ஸ்லீப் லேட் ஆகுது ஐடியலா டென் தேட்டி ஆர் லெவன் கே ஃபோன் டவுன் பண்ணிட்டு ஸ்லீப் பண்ணுவ. மார்னிங் சிக்ஸ் சிக்ஸ்லருந்தே எக்ஸர்சைஸ் பண்ணுனா காம்பினேஷன் கேம் சேஞ்சராக இருக்கு உங்களுக்கு பாசிபிள இருக்குமா அது
ஹானஸ்டா சொன்னா லெவக்கு ஃபோன வச்சுட்டா டயர்டா இருந்துச்சுன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பட் ட்ரை பண்ணுவ. கொஞ்சோ கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணுவேன் ஸ்கிரீன் டைம். அப்புறம் கான்வர்சேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட் எல்லா கெடைச்சிருக்கு. எக்ஸ்சைஸ் ப்ரீயா பண்ணலா முப்பது நிமிஷம் பண்ணும் போதோ வாட்டர் இன்டெக் ரொம்ப இம்பார்டன்ட். ஒர்க் அவுட் பண்ண ஹெல்ப் ஆகும். அப்புறம் மெண்டல் ஹெல்த்துக்குல்ல ரொம்ப நல்லது அது எல்லாமே நோட் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி ரிசல்ட் தெரியுது அதனால கான்ஃபிடன்ட்டா பேசுனேன் நானு நெக்ஸ்ட் சீரியஸா ஸ்டார்ட் பண்ணுவ. டைம் கீப்பப் பண்ண ட்ரை பண்ணுவ ஓ
சரி ஓகே
ஓகே நான் அப்பய இப்ப ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன்டா பாய்
ஓகே பாய்